ஹலோ வண வணக்கங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கேங்க நீங்க எப்டி இருக்கீங்க
அருமையா இருக்குங்க என்ன சாப்பிட்டீங்க
இன்ன சமச்சீங்க இனைக்கு நி சாப்பிட்டேங்க காலயில இட்
ஆ
தேங்கா சட்னி நீங்க
நானா இட்லி கள்ள சட்னி சாம்பார் வடை
உம் சூப்பருங்க
எனக்கு ஹாஹா வட இல்லல்லான எறங்கவே எறங்காதுங்க வட இருந்தாதாங்க
அம்மா வாலயெலாம் செய்யவே மாட்டாங்க முடியவே முடியாதுங்க அவ்வளோ டேஸ்ட்டா செய்வாங்க வடயெலா வடனாவே எங்க அம்மானுக் நீங்க என்ன உளுந்த வட பெயர் காரவடயா ரெண்டுமே சூப்பரா செய்வாங்க உளுந்து வட செய்த இன்னைக்கி அப்டிங்களா சூப்பர் எனக்கும் உளுந்த வட ரொம்ப பிடிக்கும்
அதுக்கு அதுல நீங்க நீங்க எப்டி செய்வங்க உளுந்தவடய
ஒன் ஹவர் தாங்க ஊறவப்பே அஹ அரச்சி ஃப்ரிட்ஜில வச்சுருவேன் அது அதுக்கப்பறம் சுட்டு பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் போ
ஆமா அது மாரி கெட்டியா இருக்கும் ஆமா தெரியும் ஃபிரிட்ஜில வச்சுட்டு அது எடுக்குறதுக்கு ஈஸியா இருக்கும் உங்களுக்கு தெரியும் தெரியும் ஆமா
இது மாரி வருங்க
ஆஹ கேக் கேக்கு மாரி போடுற மாரி போடோணும் அத அழகா எடுக்கலாம் ஆமா அந்த அந்த பதத்துக்கு வந்துரும் அது எப்பவுமே கொஞ்ச ஃப்ரிட்ஜில வச்சு டைட் பண்ணிட்டு செஞ்சோம் வச்சுக்கோங்க சூப்பரா வரும்
மாவு நா எப்பவுமே உளுந்த மாவ என்ன பண்ணிடுவே அரைச்சுருவங்க அரைச்சி இதுல வச்சுருவேன்
உம்
வச்சு ஒரு அரை மண் நேரம் கழிச்சு வச்சுதான் அத எடுத்து சுட்டு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க பிரிட்ஜில வச்சு ட்ரை பண்ணி
ஆஹ் பண்ணிருக்கேன் பண்ணியிருக்கேங்க எனக்கு கூட அந்த மாரி பண்ணிருக்கேன் ஒரு டைம் மீந்துருச் சே னு வச்சுட்டேன் நானு அப்புறம் எடுத்து சுட்டு பாத்தா அழக ல சூப்பர வருதுங்க பீஸ்சு ஒரு பீஸும் உடையல அவள நீட்டா வருது எல்லாமே ஆம்மா ஆனால லாஸ்ட்ட நான் என்ன பண்ணுவேனா கொஞ்சம் அரிசி மாவு கலந்துக்குவேன்
அதுலயே
ஆமா கொஞ்ச அரிசிமாவு நானு இந்த புட்டுக்கு வச்சுனு போனிங்களா கொழுக்கட் ட்டுகே புட்டுக்கலா அரிசி மாவு அந்த மாவு மட்டும் கொஞ்ச கலந்து க்குவேன் நல்லா இருக்கும் லாஸ்ட் பொற பொறபொறனு கொஞ்ச ஒரு பத்து நிம்ஷ கழிச்சு நீங்க சாப்டா குட இப்ப அப்பிடி ஸ்ட்ரெய் உளுந்த வட வந்து சூடா சுட்டு சாப்றதுக்கு ஒரு பத்து நிமிஷ கழிச்சு சாப்புறதுக்கு ஒரு ரப்பர் மாரி ஒரு பாத்துக்கு வந்துரும் ஆனா நீங்க அரிசிமாவு கொஞ்ச கலந்து ச சுட்டு பாருங்க அப்பிடி இல்லன்னா பழயசோறு நைட்டு மீந்து சின்னா ந்தர சோற கூட கொஞ்ச சேத்துக்குங்க அரைக்கிம்மோது அ அப்டியே சேத்துனு அரைங்க சூப்பரா வருதுங்க செம்மையா வருது டேஸ்டு நல்லாக்குது ஈவினிங் வரந்தா கூட அதே அந்த கிருஸ்னஸ் இருந்துட்டே இருக்குது
வாவ் நீங்க இந்த கார வடயில என்னன்ன என்னல்ல சேப்பிங்க
கார வடயில ஒன்னு ஒரு சில டைம்ல புதினா சேப்பேன் அப்டில்லனா சேக்கமாட்ட அது என்னகினா ஒரு நாள் தா புதினா சேப்பே நா இப்டி செய்ற வித என்னன்னனா பருப்பு ஒண்ணு பாதியுமா ஊற வச்சு அரை ச்சுடுவே நானு அரச்சு தனி வச்சுகிட்டு வெங்காய சாப் வச் சின்ன சின்சா சின் சிறுசா சாப் பண்ணிட்டு க காஞ்ச மொளகா பச்ச மொளகா இது நாலு அது நாலு ரெண்டுமே போடுவே அது போட்டுட்டு சொல்லுங்க சொல்லுங்க ஆஹ் இஞ்சு கூட போடலா உங்களுக்கு வாசனைக்கு நல்லா இரு
இஞ்சி இல்லைங்க அந்த கடைல அந்த கடைல சாப்பிடுற டேஸ்ட் தே வரா
ஆமாங்க மசாலா மசாலா வாடனுவாங்க அத சூப்பரா இருக்கு ஆமா நா கூட சாப்பிட்டு இருக்கேன் ஆமா
அப்றோ டேஸ்ட்டே வராது ஆனா ஹைஜீன் யோசிக்க வேண்டியதா இருக்கா ஐயோ அது எந்த ஆயில செய்றாங்களோனு அது ஒரு பயம் வந்து அதுக்காக யோ யோசிக்க வேண்டியதா இருக்கும் அதனால வீட்லயே செஞ்சு குடுப்போம் கொழந்தைங்களுக்கு சொல்லிட்டு நான் வந்து முடிஞ்ச வரைக்கும் வீட்ல ஆனா அந்த டேஸ்ட்டே கிடைக்காதா என்னடா இதுக்கு கடையில சாப்பிடற டேஸ்ட் டே வரலையே அப்ப வேற ஏதோ ஆட் பண்றாங்க போல இருக்குது அதுல அப்டின்னு நினைச்சிருக்கு எங்க வீட் ஆஹ உளுந்த வடை அதில் என்ன சேப்பிங்க
நல்ல அதுதாங்க அஸ்யூஷுவல் எப்பவுமே வந்து வெங்காயம் கொஞ்சம் போடுவோங்க கொஞ்சம் அதுல நானு
ஓ
இது போட மாட்டேன் என்னைக்குனா ஒரு நாளுதான் வந்து போண்டா மாரி சொல்றது நான் மட்டும்தான் மிளகு சேர்ப்பேன் அப்டியே போண்டா மாதிரி போட்டுட்டு சாப்ப அப்படுதுனா அந்த மாரி சாப்பிடுவேன்
இல்லைங்க வெங் இ எங்க அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா வெங்காயமும் சேர்க்க மாட்டாங்க ஒன்லி மெல்லகு தான் போடுவாங்க மெல்லகு போடுவாங்க ஆனா அதுல என்ன அரைப்பாங்கன்னு தான் நான் கேட்டதுல கேட்டு சொல்றேன் உங்களுக்கு ஆனா அவ்ளோ டேஸ்ட் பண்ணுவாங்க டக்கு டக்கு டக்குன்னு பண்ணிடுவாங்க
அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸுங்க நம்ம வந்து இப்பதான் அது கத்துக்குறோம் அவங்களுக்குல்லாம் அது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வாழ் ல்லாம் அவங்கள ஒரே அஞ்சுநிமித்துல அத எப்டி செய்யுறதுணு கண்லே பாத்து செஞ்சுருவாங்க
ஆமா ஆமா ஆமா ஆமா அப்ப அப்படி போச்சுங்க எல்லாம் நல்லா இருக்கோம் எப்படி இருக்காம் கோச்சிங்கலாம் சாட்டர்டே சண்டே
பயங்கரமா போச்சுங்க சாட்டர்டே சண்டே போறதுக்காக நேரம் இல்லாதுக்கு கட கட கடக
எங்கே போனீங்களா வெளிய வெளியேங்க வெளியேங்கன்னா
சொல்லுங்க
வெளிய எங்கேயாது போனீங்களா
எங்கயும் போலங்க நீங்க எங்கனா போனீங்களா
ஆங்க மால் போனோம் அப்புறம் இது அப்புறம் மளிக சாமா வாங்க போனோ அப்புறம் அவ்வளோதாங்க ஆஹ் எல்லாரும் ஆட்டோல போணுமா செம ஜாலியா என் பிள்ளைங்களுக்கு ரொம்ப புடிக்கும் ஆட்டோலா போறது அதான் புக் புக் பண்ணிட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க
நான் மோஸ்லி எங்கயு வெளியே போக மாட்டாங்க நான் ஹஸ்பண்ட் எங்கனா வெளிய போனுனா கொஞ்சம் தூரமா போவோம் கார்ல அப்படியே ஒரு ரவுண்ட போயிட்டு கோயிலுக்கு போறதுன்னா அப்படிே போயிட்டு வருவோம் இப்போ ஒரு ரெண்டு நாள் நான் எங்கேயும் போல பச பசங்க வந்து எங்க நீச்சல் குளத்து த்துக்கு போயிட்டு வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்தானுங்க நீச் ச்சலு என் சின்ன பையன் நீச்சல் கத்துட்டு இருக்கிறாருங்க அது கத்து கத்துன்னுக்கிறாருங்க போயினு வந்துன்ருக்காரு டெய்லியு
நீங்க ஏதாவது கத் கத்துக்கணுங்க நீச்சல் வந்துட்டு எல்லாமே கத்துக்கணும் முடிஞ்ச வரைக்கும் என்னென்ன கிளாஸ் இருக்கோ அனுப்பி வுடுங்க உம் உம் உம்
ஆமா ஸ்கூல் லெவன்த் ஜாயின் பண்டாப்புடி
உம்
ஆனா இதுக்கு நேத்து இன்ன திங்க கிழம்ப இன்னில இருந்து தான் போயினுக்கிறா கிளாஸ்
ஓ ஆரம்பிச்சுட்டாங்களா ஸ்கூல் போயிட்டா
ஆ ஆரம்பிச்சுட்டாங்க ஆரம்பிச்சு டாங்க
சூப்பர் சூப்பர் எங்களுக்கு பதினேழு தான் ஆமாங்க அஹ் பதினேழு இந்த வியாழ இந்த வியாழக்கிழமையில இருந்து எங்லுக்கு ஸ்கூல்ங்க இந்த வெயிலுனால ரொம் ரொம்ப வெயில இருக்குலங்க இங்க இங்க ஃபார்டி ஃபார்ட் அதனால பிள்ளைங்களால தாங்க முடியாது அதனால அப்டி கூப்பிடுட்டு ஸ்கூல்ல என்ன பண்ணிட்டாங்க கொஞ்சம் டேஸ் எப்பயும் எப்பவுமே இப்படின் என்ன பண்ணுவாங்க அந்த சித்திர வெயில கண்டிப்பா ஸ்கூல் வைக்கவே மாட்டாங்க ஆமா ஆமா பரவாயில்லங்க ஆமாங்க இந்த ஸ் ஸ்கூல் எப்பயோ எங்க ஸ்கூல் எப்பயோ அப்படிதாங்க
சூப்பருங்க செம ஸ்கூல்ங்க தெரிஞ்சிருந்தா அந்த ஸ்கூல்லயே நானும் படிச்சிருப்பேங்க எங்க ஸ்கூல் அப்டி லா இல்ல நியூ இயர் அண்ணிக் கூட ஸ்கூளுங்க எங்களுக்கு
அயோயோ அஹ் நீங்க என்ன கேர்ள்ஸ் ஹைஸ் ஸ்கூல்லா இல்ல பாய்ஸ் கோயட் படிச்சிங்ளா
கோயடு எல்லாம் அதுக்கு சான்ஸ் இல்லைங்க எங்க வீட்டுல ஒத்துக்க மாட்டாங்க எங்க வீட்ல படிச்சதல்லாம் கேர்ள்ஸ் கேர்ள்ஸ் கேர்ள்ஸ் ஸ்கூல்ல தான் சேர்த்தாங்க அதனால தாங்க எனக்கு போர் அடிக்குதுங்க லைப் ஸ்கூல் லைஃப் எனக்கு போர்
ஏங்க கேர்ள்ஸ் தாங்க கெத்
கெத்து தாங்க இருந்தாலும் ஒரு ஜாலியா இருக்காது துங்க இங்க நாங்க படிச்ச ஸ்கூல் செம ஸ்டிக்ட் ஸ்ட்ரிக்ட்டுங்க ஸ்ட்ரிக்ட்டுங்க பயங்கர ஸ்ட்ரிட்டு ட்ரெஸ் கோடிங்லேருந்து பொட்டு வைக்கிறதுலேருந்து ட்ரெஸ்லாம் லூஸாக தான் ட்ரெஸ் ரொம்ப ஸ்ரிக்ட்டு சிஸ் சிஸ்டர்ஸ் நடத்தனாங்க அந்த ஸ்கூல் வந்து பயங்கர ஆமாங்க கிறிஸ்டின் ஸ்கூல்ல தான் பயங்க ஸ்ரிக்ட் தாங்க பயங்கர ஸ்டரிக்ட் தான் நமக்கு பிடிக்காதே அதனால
நானு கிறிஸ்டின் ஸ்கூல் நீங்க சொல்ற மாதிரி ஸ்டிக்ட் தான் நாங்க என்ஜாய் பண்ணோம் பிரெண்ட்ஸ் அந்த மாதிரி கிடைச்சாங்க
அப்படிங்களா அப்ப குடுத்த வச்சவங்க தான் ஆஹ்
இருப்பாங்க சிரிச்சுட்டுக்கே அடி வாங்கினா கூட சிரிச்சுக்கிட்டே ரொம்ப நல்ல சொல்ங்க ஜாலியா இருக்கும் உங்களுக்கு நான் என்னோட ஸ்கூல் பத்தி அப்பறம் சொல்றேன் ரொம்ப இன்டஸ்டிங்க படிச்சோ ம்
கண்டிப்பா கண்டிப்பா நெக்ஸ்ட் கால்ல நம்ம என்ன பேசுறோம் ஸ்கூல் டேஸ் மெமரிஸ் பத்தி நல்லா டிஸ்கஸ் பண்ணறோம் அதெல்லாம் பேச பேசதாங்க அதோட இதுவே வருது இந்த போன வருஷம் ஆமாங்க போன வருஷம் வந்து அழகு மீட்டி வச்சாங்க எங்க ஸ்கூல்ல எங்க செட்டு பசங்கள்லாம் வந்துருந்தாங்க ஒரு அட்ரா ஒரு அன்னைக்கு பாட்டு கரெக்டா எனக்கு எம்மாடி எக்ஸாம் மாட்டிடுச்சு எம் எடு எக்ஸாம் வேலைக்கு போற சுத்தி சுச்சுவேஷன் வந்தனால என்னால் கலந்துக்க முடியல ஆனால் ரொம்ப மிஸ் மிஸ் பண்ணட்டங்க அப்படி எனக்கு ரொம்ப அல்ற மாதிரி ஆச்சு எல்லா பிரண்ட்ஸ்சும் வட்டாங்க அவ்வளோ ஜாலிய என்ஜாய் பண்ணியிருக்காங்க ஃபுட்டு அரேஞ் பண்ணிருக்காங்க எல்லா சா அவங்களோட குழந்தைங்களல்லாம் கூட்டிட்டு வந்துருக்காங்க அது ஒரு ஆப்பர்சுனிட்டி இல்லைங்களா ஒரே இடத்து
ஆமா அது ஏங்க இன்னொன்னு போட்டுக்கோங்க அதுக்க ஏன் வருத்தப்படுறீங்க ப்ரெண்ட்ஸ் லாம் பண்ணலான்னு ஒரு இதை பேசி மீட் பண்ண வேண்டியது தானே அதுல போய் என்ன இருக்கு
பேசிட்டு இருகோங்க நெக்ஸ்ட் அர்ரேஞ்ஜ்மெண்ட் பண்ணலாமான் யார் யாரல்லாம் தூக்குங்கன்ன இருக்காங்க நான் தான் முதல் ஆலா கை தூக்கிருக்கேன் அரேஞ் பண்ணாங்கன்னா கண்டிப்பா மிஸ் பண்ணாத எழுந்த டைம் பா எல்லாரையும் பாத்துட்டு வந்துருவாங்க எவ்வளவு நல்லாச்சு அந்த ஸ்கூலக்குள்ள போயிட்டு லைஃபே மறுபடியும் ஆமாங்க கெடைக்கதுல பொக்கேஷன் தாங்க ம் கொரோனால தாங்க உன்னு இருந்தேன் எவ்வளோ பேர் இறந்துட்டாங்க எவ்ளோ ருக்கு கடவுள் புண்ணியத்தில் நம்ம அழகாக வாழ்ந்துட்டு இருக்கோம் நல்ல வாழ்க்க வாழ்ந்துட்டு இருக்கோம் ஆஹ் அதுதான் ம் அதெல்லாம் அதெல்லாம் கடவுளா கொடுத்த ஒரு நல்ல ஆசீர்வாதம் தான் நமக்கு ஆமாங்க அந்த டைம்ல நினைச்சாவே ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஒரு மாரி துக்கமா போயிடுங்க துக்கமா போயிடுதுங்க கொரோனாவ நெனைச்சு அந்த பி
ம் ஆமா செரிங்க நெக்ஸ்ட் டைம் நம்ம வந்து இது டிஸ்கஸ் பண்றோம் என்னது என்னோட என்னோட ஸ்கூல் பத்தி
ஆஹ கண்டிப்பா கண்டிப்பா பாய்த்தோழி ம்